வணக்கம்
வணக்கம்
எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்க தோழி
ம் சொல்லுங்க
சாப்ட்டாச்சுங்களா அ சரிங்க சரிங்க
உங்களுக்கு நா வந்துட்டு ரெசி ப்பி சொல்லலான்ட்ருக்கே மீன் கொழம்பெல்லா வெப்பீங்களா
அ செய்வே தோழி இருந்தாலு நீங்க சு நீங்க சொல்லுங்க நீங்க உங்க ஊர் சைடு எப்டி செய்றீங்கன் சொல்ட்டு பாக்கலா
நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு
சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ புளி முதல்ல தனியா புளி ஊற வச்சுக்குறோ முதல்ல வெங்காய தக்காளி பூண்டு போடுவோ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு வெந்தய போட்டு
ம்
பூண்டு வெங்காயொ தக்காளி இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறோ ஆ அப்டி புளி கரச்சல்ல நா பாத்தீங்கன்னா புளிக்கு நல்லா கரச்சி தண்ணி எத்துக்கிட்டு அதுலயே மெளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்ருவோ போட் நல்லா களக்கி வெச்சுட் சுமா தண்ணிய முதல்ல வெச்சிடு அதுக்கும எங்க வெங்காயந்த களி வதங்குனதுக்கு அப்புற அந்த புளி கரச்சுல எடுத்து ஊத்திடுவோ நாங்க இதுல
ம் ஹும்
த்தி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறோ நீ நல்லா தண்ணி கொதிச்சு சுண்டி வரணு திட்டமா திட்டமா வந்ததுக்கு அப்புறோ மீனு த்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ல அத மீன் வெந்துடு மூடி வெச்சுமா ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடுது அவ்ளோதா மீன் குழம்பு நீங்க எப்டி செய்வீங்க
அவ்ளதாங்களா
நாங்க அவ்ளோதா சா அப்டித்தா செய்யறது மீன் கொழும்பு
நாங்க அரச்சு ஊத்துவோங்க
ஆ ஆ இல்ல நா அந்த மாரி அரச் ம் சொல்லுங்க
க்காளி பச்ச மொளகாய் சீரகொ மெளகு அ தேங்கா
தேங்கா ஆ இதுது நாங்க தேங்கா ம் அதிகமா தேங்கா யூஸ் பண்றதே இல்ல
ஓ ஹோ சரி சரி
இட்லிக்கு இந்த மாரி தோசைக்கு அந்த ஒ பச்சக்கல்ல கூட தேங்கா அரச்சு சட்னி வைக்கறதோட கொழம்புக்கு அந்த அதிகமா யூஸ் பண்றதுல்ல
சேரி செரி செரி செரிங்க
ஆ ஆ இதுல்லா அரச்சிட்டு எப்டி தாளிப்பீங்க
ஆ அதெல்லா அரச்சிட்டு எண்ணெய ஊத்திட்டு கடுகு வெ வெந்தையம் போட்டுட்டு ஹலோ
சொல்லுங் கேக்குதுங்க தோழி
ம் கடுகு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயோ பூண்டையு வந்துட்டு தட்டி எடுத்துக்குவ தட்டி எடுத்து அதுல போட்டு ப்ரௌன் கலர் ஆகுற வெரைக்கு லைட் ப்ரௌன் ஆகுற வெரைக்கு ஃப்ரை பண்ணிட்டு கருவேப்பிலைய போடுவ கருவேப்பிலைய போட்டுட்டு வணக்கிட்டு அதுல வந்து கம்மியாத தக்காளி அரைக்கும்போது தக்காளி கம்மியா தா அட் பண்ணிருப்ப அப்புறம் மறுவுடி இதுல இவ் ஒரு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி அட் பண்ணிக்குவெங்க அட் பண்ணிட்டு அப்றோ அந்த அரைச்சத அரைச்சத ஊத்திட்டு புளித்தண்ணி ஊத்திட்டு தனியாத்தூளு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு உப்பு இவ்ளா மட்டு தா போடுவ போட்டுட்டு நல்லா பச்சைவாசோ போற வரை கு புளி இதுவு அந்த அரைச்சது பச்சையா அரைச்சோல்ல எ வெங்காயோ இதெல்லா அதெல்லா பச்ச வாசோ போற வெரைக்கு வெயிட் பண்ணிட்டு
ம்
அதெல்லா போன வெரப்பு அதுல வந்துட்டு மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இறக்கிருவே இது வந்துட்டு நா வந்து அன்னைக்கே மீன் எல்லா சாப்டுருவோங்க அக்சுலி தேங்கா ஊ துனா சில வேர் கெட்டு போயிருப்டிம்பாங்க பட் வந்துட்டு நா வந்துட்டு புளியு கொஞ்சோ ஒரளவுக்கு ரொம் ப இதாவும் ஊத்தாம ஓரளவுக்கு ஊத்துவ அ ரொம்ப புளிப்பாவும் இரு காது என்னோடது பட் எனக்கு கெடாது அ நைட்டு சாப்ட்டு முடிச்சுட்டு சூடு பண்ணி வெச்சிருவோ அடுத்த நாள் காலையில எந்துச்சு சூடு பண்ணி வச்சிருவோ அடுத்த நாள் ஒயிட் ரைஸ் வெச்சு மீனெல்லா சாப்ட்டுருவோ ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அந்த அந்த கிரே கொழம்பு இரு பாருங்க அதுல வந்து இந்த சின்ன வெங்காயோ பூண்டு இருக்கோ அதோட வெச்சு ஒரு அப் ப்ளம் வெச்சு சாப்ட்டோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு சுடு சாப்பாடோட
சரிங்க சரிங்க தா நாங்க தேங்க யூஸ் பண்ணா அத கேட்டுடுவோ தா சொல்வாங்க
ஆனா கெடாது எனக்கு நா புளி ஊத் இத்தன நல்லா பட் நா எத்தன வருஷமா செஞ்சுட்டு இருக்கறே ஒரு பத்து வருஷமா செஞ்சுட்டு இருக் எ எனக்கு எப்பவுமே கேட்டு போனது இல்ல
சரிங் சரிங்க இன்னொரு முறை நாங்களு இந்த மாரி செஞ்சு பாக்குறே
சிட்டு வேணானு
தோழி
ஒண்ணுமே ஆகாது ஆனா மீன் கொழம்பெல்லா அடுத்த நாள் வச்சு சாப் ஆ வெளியேதா வப்பே ஃபிரிஜ்லல்லா வைக்க மாட்டே அ அடுத்த நாள் எல்லா வெச்சு சாப்ட்டாதா மீன் கொழம்பு நல்லா இருக்கு அப்டிம்பாங்க தேங்கா ரொம்பவு தக் கூடாது ஒரு அளவுக்குதா ஊத்தோணு அக்சுவலி
புரியுது புரியுது கொஞ்சமா
ஆமா ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் தேங்கா திருவன்தாருந்தா அந்த மார ஒரு பத்து பல்லு ஆ இந்த மாரி கட் பண்ணி போடது இருந்தா ஒரு பத்து பல்லு போட்டு அரைக்கோனு அவ்ளோதா
சரிங் சரிங்க தோழி
ம்
வேற என்ன புதுசா செய்வீங்க
புதுசால்லா ஒன்னு செய்லீங்க மீன் பொழிச்சதுன்னு வேணா ட்ரை பண்ண எப்பப் பாத்தாலு மீன் கிரேவி மீன் ஃப்ரை இதா செஞ்சுட்ருக்கோ எல்லா பக்கோ எங்கே போனாலு அத் அது மட் ட்டுமே செஞ்சுட்ருக்குமாரு போர் அடிச்சிது எப்போமே அதுதா எடுப்போ இப்போ இப்ப நாயி கழமை ஆனா என்ன நான்வெஜ் எடுக்குறோ அப்டின் சொன்னா ஒன்னு மீனு மீன் செஞ் மீன் எடுத்தீங்க என்ன செய்வீங்க கொழம் வெச்சு ஃப்ரை பண்ணுவ அதுதா எல் எப் போமே அதுதா அதனால மீன் போல் வச்சது அப்டின் சொல்லி டிஃப்ரெண்டா ட்ரை பண்லா அப்டின் சொல்லி டு யூட்யூப் பத்து ட்ரை பண்ண நல்லார்ந்துச்சு
தோ அப்டிங்ளா
அ ஆமாமா
சரி சரி சரு நான் புதுசா எதுவு யூட்யூப் பாத்துலா சமைக்கற்துல்ல
சேரி சேரி சேரி அப்புற இது சவ்வருசி அல்வான் ஒன்று ட்ரை பண்ண யூட்டூப்ல போட்டு போட்டு காம்ச்சிட்டுந்தாங்க சேரின் ட்ரை பண்ணுவோன் டு ட்ரை பண்ண அதுவு நல்லார்ந்த்துது ரொம்ப சூப்ரா இர்ந்தது ஜவ்வரிசி அல்வா
அல்வாங்ளா
ஆ ஜவ்வரிசில ஹெல்த்தியா ஜவ்வர்சி வந்து மூணு மணி நேர ஊற வச்சிருவனு ஊற வெச்சுட்டு அதைய வந்துட்டு மிக்சில போட்டுட்டு கொஞ்ச தண்ணி ஊத்தி அ இட்லி மாவு இருக்கு பாருங்க அந்த மார அரச்சு எடுத்துக்கோணுங்க அரச்சி எடுத்துட்டு அப்புற வந்து வ வட சட்டில வந்து கீ ஊத்தி முந்திரி திராட்சயே வறுத்த எடுத்து போணுங்க
சரிங் சரிங்க
வறுத் எடுத்துட்டு அப்ற அதே கீ குளியே அந்த அரச்சு வச்சிருக்கோ இல்ல அந்த மாவு ஜவ்வர் தி மாவு அதுக்கு அதை ஊத்தி அப்டியே கிண்டிட்டே இர்ந்தீங்கினா கண்ணாடி பத வந்துருங்க
ஆமா ஆமா
கண்ணாடி பரோ பத வந்துருங்க அப்போ கண்ணாடி பத வந்துச்சுன்னா அதுல வந்து கரும் சக்கர போட்டுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ரொம் பா லா இல்ல ஆ அப்பப்போ கிளறி கிளரி ஒரு ஒரு ஸ்பூனா ஒ ஒரு ஒரு ஸ்பூனா கொஞ்ச நெய் விட்டுட்டே இருக்கோனு ரொம்பல்லா இல்ல ஒரு நாலஞ்சு ஸ் புன் மட்டுந்தா அப்போ அப்புடியே ஊத்திட்டே வந்தீங்ன்னா கெட்டி ஆயிரு அதைய வந்துட்டு ஒர் ரு ஒரு இது மாரே ஒரு இதுல ட்ரான்ஸ்வர் பண்ணி கொஞ்சோ ஆற விட்டு அ கட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கு க கரும் சக்ரேனா நாட்டு தக்கர
சரிங் சரிங் தோழி நாம நார்மலா வெள்ளசி வெள்ள சக்கர யூஸ் பண்லாமா
ஹெல்திக்கி ஹெல்தி தெரியில எனக்கு நா கரும் சக்க ஆக்சுலி இ நாங்க வயிட் சக்க வய்ட் சக்கர வந்துட்டு மேக்திமோ யூஸ் பண்றதுல்ல வீட்டுக்கார தேன்ந்தா யூஸ் பண்றாங்க நானு நா மட்டுந்தா ஒயிட் சக்கர வந்து காஃபிக்கி யூஸ் பண்ற அதுவுமே விட்ல அப்டின்னா விட வரமாட்டேங்கிது அ நாட்டு சக்கர போட்டுக்கலா அப்டின்னா அது இந்தோ எனக்கு வந்து ஆல்ரெடி காஃபி தா குடிப்போ டீ விட காஃபி தா அதிகமா குடிப்போ காஃபியு கசப்புங்ளா இந்த கரு இந்த நாட்டு சக்கர எடுத் இல்ல லைட்டா உப்பு கலந்த மாரியே எனக்கு பீல் ஆகுது எந்த ப்ராண்ட் எடுத்தாலுமே அப்டிதா ஃபீல் ஆகுது நா போய் இந்த ரியலாவே கூட வாங்கி பாத்துட்டே இந்த அங்கயே செய்வாங்க தெரியுங்ளா நாட்டு சர்கக்கரைய செய்யுற எடோ இருக்கு அங்கேயே போயி கூட வாங்கிட்டு வந்துருக்கே அதுல லைட்டா எதோ வந்து எனக்கு எதோ உப்பு தன்மையோ எந்த எதோ ஒரு தன்மை இருக்குற மாரி எனக்கு பீல் ஆகுது அது என்னன்னு எனக்கு தெர்ல வெள்ள சக்கர மட் ட்டு அது ஒரு வேளதா காஃபி குடிப்பே ஒரு வேலைக்கு மட்டுந்தா அதவே எப்டியாவது நிறுத்துன்ட்ருக்கே
அ ஆனா வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணாம இருக்குறது நல்லதுதா சொல்றாங்க
ஆ ஆமா ஆமா ஆமா எங்க வீட்டுக்கு வீட்டுக்கார் விட்டுட்டாரு அவரு யூஸ் பண்ணிட்டு தா இருந்தாங்க எங்க வீட்டுக்காரு விட்டுட்டாரு ஆறு மாசோ ஆச்சு அவரு விட்டு
சரிங்க சரிங்க இப்ப அதுக்கு பதுலா இருக்க வெள்ளோ யூஸ் பண்ணலாமா
ஏது எதுக்கு வதுவாங்க இப்ப நா சொன்ன ரெசிபி இல்லைங்ளா ஆ யூஸ் பண்லா யூஸ் பண்லாங்க இன்ன கொஞ்ச டேஸ்ட் ட்டு எப்டி இருக்கு அப்டிங்கிற மார் ஒரு வாட்டி கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கு மேபி
ஆமா ஆமா இப்போ பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் மாரி அத செஞ்சு குடுத்தா சாப்டுவாங்க
ஆமா இது எ பையே ஸ்வீட்டு விரும்ப மாட்டா பட் இது சாப்ட்டா விரும்பி சாப்ட்டா
ம் சரிங்க சரிங்க நாங்க இந் இந்த மாரி எதுவு செய்றதுல்ல
ஆ ஆ ம் ஆ
வீட்ல ராகி போட்டு செய்வோ ராகி குளி இனிப்பாவு இனிப்பா செய்வோ கொஞ்சோ ராகிக் கூழ் ஆ அது செய்யறது இல்ல மத் டைம் ஸ்நாக்ஸ் மாரி போண்டா அந்த மாரி இல்னாக்கோ அதே ராகில அட தட்டி சாப்புடுவோ
கீர முருங்குக் முருங்க கீர வெங்காயோ எல்லா போட்டு
ஆ அ
ஆ அட மாரி தட்டி சாப்டுவோ அதுலயே ராகில பாத்தீங்கன்னா இனிப் ப்பு உருண்ட கூட இருக்கு க்கு அத செஞ்சு சாப்ட்டுவோ ராகியு அது அந்த கேழ்வரகு கும் காது வேர்க்கடல வருத்த கடல ஒன்னா அரச்சுட்டு கேழ்வரகு பாத்தீங்க ன்னா அட மாரி தட்டிக்கணு
ஓ ஹும்
செம்புளின் சொல்லுவோம் நாங்க
ஓ செரி
ஆமா அத அட மாரி தட்டிக்கிட்டு அத சின்ன சின்ன துண்டுதா பிர்ச்சு பிச்சு பிச்சு போட்டு அத மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்குனு அதே மாரி இந்த கலக்காப்பருப்பு ஒரு ஓட்டு ஓட்டிக்குன்னு அ அது சுவைக்கு பாத்தீங்ன்னா வெள்ள சக்கரையு யூஸ் பண்றோ இல்லன்னா வெள்ளோ யூஸ் பண்ணி மொத்தோ ஒன்னா கலந் துட்டு லட்டு மாரி புட்ச்சு வெச்சுட்டு அத சா அது நல்லா இருக்கோ அது கூடோ
ஓ செரி செரி செரி செரிங்
நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அது மாரி
உ ஹு இல்ல இல்ல இல்லைங்க
அதா ஓ ஓ ஒரு ஊர் பக்கோ ஒரு ஒரு மாரி இருக் அது நாங்க சிம்புலி அப்டீன்னு சொல்லுவோ அத
செரி செரி செரிங்க
பச்ச பயிர்ல சுயம்னு சொல்ட்டு செய்வாங்களா அது அது செய்வீங்களா
பச்சபயிர்ல செஞ்சுது இல்லைங்க சுயம்ன்ட்டு கடல பருப்புலதா செய்வேங்க
ஓ அப்டீங்களா அந்த கடல பருப்புல பச்ச பயிர் போட்டு செய்றதுதா ஆமா கச்ச கடல இப்ப கடல பருப்பு பாத்தீங்ன்னா ஆனா கூட நம்முளுக்கு வாய்வு ப்ராப்ளம் வரோ அதே பச்ச பயிரு போட்டீங்ன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது
ம் ம் ம் செரி செரி செரி ம்
க பயித்தமாதா பச்சை பயிறு அப்டீன்னுதா கொஞ்ச நேரோ ஊ சோ ஊற வெச்சுட்டு வேக வெச்சி எடுத்துகிட்டு நம்முளுக்கு பாத் தீங்ன்னா வெள்ளோ அதுல போட்டு நல்லா பெசஞ்சிட்டு அ
இதுகப்புறோ மைதமாவோ இல்ல கோதுமாவ கூட யூஸ் பண்லா கெட்டியா கரச்சிக்கிட்டு உப்பு போட்டு கெட்டியா கரச்சிக்கிட்டு அதுல து அத தொட்டு தொ ட்டு
ஓ செரி செரி செ
ஆமாமா நீங்க அந்த மாரி உங்க ஊர் சைடுல எது செய்வீங்க
சுயம்தா அ நீங்க சொன்ன மாரி இல்ல கட்ல பருப்புலதா கட்லபருப்புல செய்ஞ்சுட்டு மைதா மாவுல முக் முக்கி எடுத்து எண்ணெயில போடுவாங்க
ஆ செரிங்க செரிங்க தோழி
செரி டைம் முடிஞ்ச்சி அடுத்த கால்ல பாக்லா
சரிங்க சார்